ஹலோ
ஹலோ
ஹலோ தோழர் வணக்கம் தோழர்
ஆஹ் வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க
சும்மாதான் நீங்க என்ன பண்றீங்க
உம் சும்மாதான் சாப்பிட்டீங்களா
சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சாச்சா
உம் சாப்டாச்சு உம் உம் ந பேற நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
க
வீட்லாலாம் எப்டி இருக்கு
ஆஹ் வீட்டு்ல இருக் அவுங்கலா நல்லா இருக்காங்க இப்ப நீங்க டூருக்கு எதனா போவீங்களா போயிட்டு எப்டி என்ஜாய் பண்ணீங்க டூர் எல்லாம்
டூரு என்ஜாய் பண்ல வாமிட்டாதான் வந்தது டூரு
உம்
ட்ராவலிங் செட் ஆகாது
உம்
நீங்க எங்கன்னா போவீங்களா
இல்ல ப்ரோ இதுக்கு மேலதான் இப்பதான் போனோம் கிளைமேட் அங்கெல்லாம் எப்டி இருக்குன்னு தெரியல
கேரளாவா
கேரளாலலாம் ரெயின் இப்ப இப்போ இந்த இந்த சீசன் புஃல்லா ரெயின் தான் கேரளால
உம் உம்
உம் உம் கேரளா ல ரெயின் தான்
உம் இப்ப உங்க ஊர்ல எல்லாம் கிளைமட் எப்படி இரு இல்ல இல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போலானு இரு கா ஆனா கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரிய தெரியாத போக கூடாதுல
ஓ எங்கூர்ல இப்போ சிறான வெயில் அச்சுன்னு இருக்குது
உம் உம்
அங்க
இங்க புல்லா மழ ப்ரோ
மல்லயா எந்த ஊர் எந்த ஊரு
அதெல்லாம் சொல்ல கூடாது ப்ரோ
சொல்ல கூடாது ஆஹ செரி ஓகே என்ன படிச்சிருக்கீங்க
நாங்க இப்போ மேரேஜ் ஆயிச்சு எனக்கு முட்ச்சுட்டே பட்ச்சி
என்ன படி சிங்க லா என்ன படிச்சு சொல்லக்கூடாதா செரி ஓகே ஓகே ஓகே தா
ஆமா இதுல்ல சார் தா சொல்லியிருந்தாரு அதனால தா ஆமா ஆமா
ம் செரி
இப்போ அட்த்தது வேற எங்க போலான் இருக்கீங்க
பீகார் போலானு இருக்கே
ஓகே ஓகே
நீங்க எங்க போலனு இருக்கீங்க
நாங்க வீட்ல சொன்னாதா போக முடியு எல்லாரு பிளான் பண்ணணுல்ல
இல்ல உங்க ஃப்ரண்ட்ஸு அப்பில்லா இல்லயா காலேஜ்
அ ஃப்ரெண்ஸ் ல்லா இருக்காங்க அவுங்கலா இப்ப யாரு வரமாட்றாங்க எல்லா அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க
ஏன் பிஸி ஆகுறாங்க கூப்ட்டா வர போறாங்க எல்லா பிளான் பண்ணா தா எல்லாருக்கு ன்று ஒரு வேல இருக்கு எல்லாருக்கு இருக்கு
பிளான் பண்ணுவாங்க போலான் பண்ணுவாங்க ஆனா வரமாட்டாங்க
உம் உம் உம் உம் உம் எல்லாருக்கு ஒரு வேல இருக்கும்
இன்னந்த குரூப்ல இருப்பாங்க பாார்த்தீங்களா பிளான் எல்லா போ போலான்ருவாங்க
உம் நாங்களு நா நாங்க நாங்களு அது ன்மேரி தா பண்ணோ ப்ளானு உ உஹம் ஆனா வந்து அ நா இன் மேரி பசங்க ல்லா த நாங்க ல்லா கேட்ரிங் போவோ
ம் ம்
அ அப்டி போறதுல்ல அப்டே அந்த காச புச்சிபாங்க ச்ச இப்ப நம்ம காசு ஒரு ரெண்டாயரூவ இருக்கும் போது நீ வரலானு அந்த ரெண்டாயிரூா வேன் புக் பண்ணியாச்சு
ஆமா ஆமா ஓ ஓ
அப்டியாயிடு
இப்ப எல்லாரு அப்டி ஒன்னா போற மாரி இருந்தா பரவால எல்லாரு தனித்தனியா போறாங்கல
ம் ம் ம் ம் எல்லாரு ஒண்ணா போனா ஜாலியா இருக்கு
ஆமா இப்ப அவுங்கவுங்க ஏரியா பசங்க கூட அவுங்கவுங்க போறாங்க
ம் ம் ஆமாமா
இப்ப அதனால எல்லாரு கூப்ட்டா நாங்க போயிட்டு வன்ட்டோ நாங்க போயிட்டு வன்ட்டோ
ம்
சொல்றாங்க
ஆ
அதுனலை அதுனலை தி அல்ல இல்ல யாரோ எங்யுமே எதனோ ஒரு ப்ளான் சொன்னா இங்க போயிட்டு வந்ட்டோ நாங்க அங்க போயிட்டு வந்ட்டோ
ம்
அப்டின்ன சொல்றாங் அதுல்லா யாருய்மே கூப்புடுறதுல்ல இப்ப ப்ரெண்ட்ஸோட பிரியாணில்லா செய்வங்ளா சேந்து
அதெல்லா செய்யவங்க செய்வோ செய்வாங்க நாங் எது ஜால்யா இருக்கும்மோது ஜால்ய இர்ப்போ அவனுங் செஞ்சுனுருப்பாங்க அப்ப ரொம்போ ஜேசெய் சாப்டுவோ இப்போ அதா ப்ளான் இருக்கு
ஓகே உகே
ம்
ஏன்னா இப்ப நெறைய எட்த்துல நாங்களா செஞ்சிருக்கோ அம் பிரியாணி செஞ்சிருக்கோ ஒங்குள் இப்ப இங்க நங்கனா பட்ச்சிருந்தோ பட்ச்சி டுவல்த்து படிச் சினுருக்கும்போது நாங்க என்னா பண்ணோ
ம்
எல்லாரும் பாச ஆகனுன் சொல்ட்டு கோயிலுக்கு பொங்குல்லா வெக்க போனோ அந்த மாதிரிலா நறிப் ஆங்க பிரியாணி செய்வோ இப்பதா எல்லாரு அப்படியே
உம் நீங்க ஹவுஸ் வைஃப்பா இருக்கிறீங்களா
ஆமா ஆமா அதனால இப்ப யாரு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல போலைய எல்லா போன் பண்ணுவாங்க போலாமா செய்யலாமா அப்பறம் அவங்களே கேன்சல் பண்ணுர்வாங்க வெண்ணா இன்னொரு வாட்டி செய்லா
பிளானே பண்ண கூடாதுங்க ந சொல்லது ரியுதா இதா பிளானே பண்ண கூடாது இப்போ இந்த நாள் அவ்ளோ தான் ச அப்டின்னா நா நா நாங்க இப்ப நாளைைக்கு பிரியானி செய்யரன்னு வச்சுக்கோங்க உம் அவ்வளோதான் நா இ பிரியாணி செய்யரத்துக்கு ஒரு ஆள் நம்ம பத்து தவ பண்ணுமா ஒரு ஆளு ஃபைவ் ஹண்ட்ரடு போட்டா போதும் பைவ் ஹண்ட்ரடு திரி ஹண்ட்ரடு போட்டா போதும் அவ்ளோ தா திரி ஹண்ட்ரடு எதோ இது ஆகலனா நாளை உக்காந்து பட்டு நிமிடோ செஞ்சோ
அவங்க அப்பதான்னா சொல்லுவாங்க இப்பதான் வேலைக்கு போயிருக்கன் லீவ் தரமாட்டறாங்க அ எதுனா ஒரு காரணம் அப்டி சொல்லிடுறாங்கள
நீங்க வீட்டு்ல இருக்கீங்க கருத்து ஆ அவுங்கல்லா போறதுங்க நீங்க வீட்ல ஜாலியா ஒக்காந்துருக்கீங்க நீங்க வேலையே இல்ல உங்களுக்கு வீட்ல எந்த வேலயூ கவி
எல்லா வேலையும் நாங்க தான் செய்யணும்
இப்ப தூங்குவீங்களா டெய்லி
தாப் குழம்பெலாலாம் யார் செய்வா
ஓ அதெல்லாம் நீங்க செய்யணுமா
ஆமா எல்லாம எல்லா வேலையு வீட்ல இருக்குத்து அவ்ளோ ஈசி இல்லல்ல எல்லா வேலையு செய்யணுல
நீ என்ன பண்ணிணுனா ஒரே வேலலல்ல ஒரே கால்ல சரின்றோ அப்புயே செஞ்சிணு கால்ல மதியானோ நைட்டு மூண் வேலைக்கும்
சூடுஸ் சூட அப்பதா சாப்புட கேக்குறாங்க
அப்டி கேட்டாங்கலனா அவுங்களே வந்து செய் சுட சொல் வைச்சுங்க
அது எப்டி அவங்களே செய்வாங்க நம்ள அடிப்பாங்க அப்புறோ வேற எங்கெங்க பொயிருக்கீங்க இப்ப இப்
அதுதா சொல்றனே ஃபுல்லா வாமிட் நம்ளு டிராவ்விங் செட் ஆகாது
ம் ம்
ம் வ வேலைக்கு போலானு இருக்க நானு
ஓகே ஓகே
உம் என்னோட வேண்டியவங்ள வேலைக்கு ரிசீம் சைன் பண்ட்டாங்க கமுல் காலேஜ் மூழியமா கண் கண்கானிப்
ஓ இப்போ உங்க ஊர்லா திருவிழாலா நடக் மா
ஆஹ் திரிவிழா நடக்குமே கீரீவா நடக்கு இப்பிடி பண்ணுவாங்குளா நல்லா கிராண்டா பண்ணுவாங்க
அஹ் மா உம் உம்
உம் ஜாலியா இருக்கு நல்லா பத்து எங்க ஊர்ல பண்ணா பத்து நாளு பண்ணுவாங்க பத்து நாளு ஜாலியா இருக்கு பொண்ணுங்கு வருவாங்க நெறையா ஊர்ல இருந்து பொண்ணுங்கு வருவாங்க அவுங்குள பாத் சைட் ஆட்ச்சுன்ரு
உம் உம் அது எல்லா ஊர்லியு அது நடக்குது தான
அஹ் ஹ ஹ
எங்க ஊர் எல்லா அதி எங்க ஊர்ல தெப்பல்லா உடுவாங்க
செப்பலா
தெப்பல் தெப்பல் கொளத்த சுத்தி சாமி வரு சாமி ஜோடிச்சு
ஓ ஆமாமா
அத மூணு வாட்டி கொளத் த சுத்த உடுவாங்க
உம்
அந்த மாரிலா நடக்கு எங்க ஊர்ல அதுதா அதுக்கு தா செம்ம பேரு வருவாங்க செம்ம ஜனம் வரும்
நெருப்பு நெருப்பு எரிக்கிறது
ஆஹ் அது இல்லாம பண்ணுவாங்க ஆனா அதுக்குத்தா அவ்ளோ ஜனம் வரு எங்க எந்த ஊர் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்கஎல்லா ல்லா வருவாங்க அங்க ஆமா அங்க எப்டி சொல்றது றதுனா ஆனா இருக்காது எல்லாமே சண்ட எல்லாம் போடுவாங்க
ஆஹ்
எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் நடக்குமே அந்த மேக்சிமம் வேறே எதுமே நடக்காது ஆனா திருவிழால குறியகால அவங்கலாம் வருவாங்களா அவங்களாம் வருவாங்க அதெல்லாம் பாத்துக்கணு எல்லாமே வாங்கிக்கின்னு ரசிச்சுக்கின்னு இருக்கலாம் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அதுவும் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கும் நிறைய பேர் வராங்க அலோன நிறைய பேர்லாம் வர மாட்டாங்க அந்த கோலத்து துக்கு தெப்போ விடும் போது தா நிறைய பேரு வருவாங்களே
நீங்களும் போயிருப்பீங்க அப்போ மேரேஜ்
ஆமா அப்பதா நாங்க செம்ம என்ஜாய்மென்ட் பண்றோம்
ம் உங்க ஊர்லயே உங்க ஃப்ரெண்டு் எல்லாம் இருப்பாங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ங்க ஹ
அப்ப எல்லாம் எப்படி சொல்றது செம்ம என்ஜாய்மென்ட் பண்ணுவோம் ஒரு இடத்துக்கு போவதே போட்டு எல்லா இடத்துக்கும் திருசிடு இருப்போம்
வீட்டுல திட்ட மாட்டாங்க
அதெல்லாம் திட்ட மாட்டாங்க
ஆஹ்
ஜாலியா இருப்போம்
அய்யயோ
ஆமா தெரியாதுல போயிட்டு வந்தா தெரியாதுல சொல்ல மாட்டோம் யாருமே
ஓ காலேஜ் ஸ்கூல கட் அடிச்சிட்டு போய்டுவீங்களா
ஆமா ஆமா
அப்போ நீங்க வேற மாதிரி கேங் கேங்ஸ்டார் உம்
அந்த மாதிரி பண்ணுவோம் அப்புறம் எப்படி சொல்றது கா பி ஸ்கூலு போயிட்டு அப்புறம் விளையாட போவோம் எங்கன்னா அந்த மாதிரி தா வீடியோலா பண்ணுவோம் ஜாலியா இருக்கும் பசங்க கூட இருந்தா நமளுக்கு எதுவுமே தெரியாதுல
இப்போ இப்ப எப்படி இருக்கு
இப்ப எப்படி இருக்கா இப் பேதி போது
எதப்போது நாளுவோ போனா போதும்
ஆமா ஆனா ஸ்கூல் லைஃப் யார் அப்போ வராதுல
ஆமா குலைப் எப்பவுமே உங்களுக்கு இல்ல யாருக்குமே சரி
நாங்க ஸ்கூல் லைஃப்லாம் சம செமயா என்ஜாய்மெண்ட் பண்ணோம் எல்லாமே எப்படி சொல்லுறது நல்லா பேசி நல்லா ஜாலியா இது பண்ணிக்குனு நாங்க எப்பயே முடிச்சிடோம்
உம் உம் ச்ச் கொரோனா டைமா
இல்ல இல்ல
ஆஹ்
ஆஹ் எப்ப
டுவெல்த் டுவெல்த் கேட்டேன்
டுவெல்த்தா
உம் நீங்க டுவெல்து படிச்சீங்களா
டுவெல்த் படிச்சாச்சு முடிச்சாச்சு இப்ப காலேஜ் படிச்சி முடிச்சிட்டேன்
என்ன படிச்சிங்க காலேஜ் பி காம் ஆஹ்
இல்ல இல்ல லேப் லேப் எடுத்திருந்தோம்
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே
போய் இருதேன் அதனால புடிகுன்னு சொல்லிட்டு ஒரு லேபுக்கு வாங்கட்டேன் அதனால சரி லேப சீக்கிரமா முடிச்சுட்டு ட்ரைனிங் போயனுு இருக்கும் ச்ச்ச
அப்படியா இப்போ மேரேஜ் ஆயிட்டு போய் நிக்கிறீங்களா
ஆமா ஆமா போயிட்டு இப்போ முடிஞ்சுது இப்போ அடுத்தது வேலைய கூப்பிடுவாங்க
அவங்க அங்கே லேப்லயே காலேஜ்லயே கூப்பிடுவாங்களா
லேப்ல எங்கனா லேப்ல கூப்பிடுவாங்க ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம வீட்ல தான் இருக்கணும் அவங்க எப்போ பே
அப்ப அப்ப சேல்ரி போட்டுனுப்பானா மாசம் மாசம்
இல்ல அப்பிடில்லா போட மாட்டாங்க இப்ப நம்ம வேல செஞ்சாதா சேல் நம்பளுக்கு வேற எதுவுமே பண்ண மாட்ட செரிங்க ப்ரோ இவன்னேரு பேச க்கு ரொம்ப நன்றி ப்ரோ
நன்றி ப்ரோ அத்த கால் வரீகளா
ஆஹ் ஓகே ப்ரோ
உம் செரி ஓகே வாங்க நன்றி